ஆ வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்றேங்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்கப்பா
ஆ நாங்களு நல்லா இருக்கோம்ப்பா மகிழ்ச்சி, வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா குடும்பத்துல
எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா உங்க வீட்லங்ப்பா
ஆ இங்கையு எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கப்பா நன்றி
அச்சோ
அப்பறங்கப்பா உங்க பொழுதுபோக்கு அதுங்கல்லா பத்தி கொஞ்சோ பேசலாங்களா
என்னுடைய பொழுதுபோக்குங்களாப்பா அது எப்டி சொல்றது என்னோட பொழுதுபோக்கு இப்போதைக்கு எப்டி இருக்குதுங்கன்னா நா வந்துட்டு என்னுடைய தொழில் சம்பந்தமான புத்தகங்கள இப்ப படிச்சுகிட்டு இருக்கற இணைத்தளங்கள்ல சமூ வலைத்தளங்கள்ல இணைத்தளங்கள் எல்லா நறையா விஷயங்கள்லா எடுத்து நானே வந்துட்டு படிச்சிக்கிட்டு இருக்கற இப்போதைக்கு அது ஒண்ணுதா என்னுடைய பொழுதுபோக் க்கா இருக்குதுங்ப்பா
நன்றி நன்றிப்பா ஏ இணையதளங்கள் தா பயன்படுத்துறீங் ங்ளா இல்ல நூலக நூலகத்துக்கோ போயிட்டு வர உங்குளுக்கு பழக்கோ இருக்குங்ளா நூலகத்துக்லா போயிர்க்கீங்ளா
பழக்கவழகோ இருக்குதுங்பா ஆனா இப்போதைக்கி நா இருக்கக்கூடியந்தே சூழ்நெலையிலே என்னோட சுற்று சூழல்லே அதுக்கான வாய்ப்பு அமையிலே அதுனாலே கைலே இருக்கக்கூடிய தொலைபேசி மூலியுமா நா படிச்சுக்கிட்ருக்கேம்பா
செரிங்மா செரிங்கப்பா நா இப்ப வந்து தொலைபேசி வந்ததுனாலே அந்த நூலகத்தே வ து இது வந்து ய கையிலியே வந்து நமக்கு வந்து நறைய பயன்கள குடுக்குது அதனால வந்து நூலகத்தோட பயனு கம்மியாய்டுது இப்ப இந்த காலத்துல எல்லாமே நம்ம தொலைபேசி மூலமாவே நறைய அரிய விஷ் எங்கள வந்து நம்ம அதுலியே வந்து பாத்து தெரிஞ்சுக்லா கத்துக்லா
ஆமாங்ப்பா
இது நல்லதுன் நெனைக்றீங்ளா
அதாவ்து இது வந்துட்டு பயன்பாட்ட பொறுத்து இருக்குதுங்ப்பா நல்ல விஷ்யத்துக்காக பயன்படுத்துனோ அப்டின்னா தொலைபேசின்றது ரொம்ப உதவு உதவும் மக்களுக்கு தேவையற்ற விஷ்யங்களுக்கு யூஸ் பண்ற ப்போ அதுவே நமக்கு தீங்காவு விளைவிக்கிது
செரிங்கப்பா
இது வ வஸ்சு தொலைபேசிக்குன் மட்டு இல்ல சமூக வலைதளங்கள் இல்ல இணையங்கள் அப்பிடி எல்லாமே பொருந்து இது எல்லாத்துக்கு எப்டி பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மா திரியான பயன்கள் தா நமக்கு கெடைக் அது நல்ல விஷ்யமாக இருந்தாலு செரி தீங்கு விளைவிக்கக் கூடிய விஷ்யமாருந்தாலு செரி
கண்டிப்பாப்பா எது ஒன்னு நம்மளோட பயன்பாடுத்த பொறுத்து நம்ளோட எண்ணங்களுக்கு ஏத்த மாரிதா அது வந்து அமையு அது ஆமா கண்டிப்பா கண்டிப்பாப்பா அத நம்ம வந்து பள்ளிகூடத்துலயோ வந்து நம்ம வந்து ஆசிர்கள் ஆசிரிகளு செரி வீட்ல இருக்கற பெற்றோர்களும் செரி அத வந்து நம்ம மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேணும் அதோட பயன்பாட்ட பத்தி அதல நன்மைகள் தீமைகள் ரெண்டு த்தியும் பத்தி நம்ம எடுத்து சொல்லி அத புரிய வச்சோன்னா நல்ல விஷ்யத்துக்கு பயன்படு கண்டிப்பா
கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா நீங்க ஆரம்பத்ல சொன்ன மாதிரி
சொல்லுங்கப்பா
நீங்க ஆரம்பத்ல சொன்ன மாதிரி மொபைல் அதாவ்து தொலைபேசியுடைய பயன்பாட்ட பொறுத்து தா இருக்குது நல்ல விஷ்யமா இந்தாலு தீங்கு விஷ்யமா இந்தாலு முடிந்த அளவுக்கு குடும்பத்தோட இருக்கிறம் போது இந்த தொலைபேசிய பயன்படுத்தாம இருக்கது ரொம்ப நல்லதுங்ப்பா வீட்ல உள்ள ஆளுங்க கிட்ட ஆகணு குடும்பத்தலைமை கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது ஏன்னா அது நம்மள உண்மையிலிந்து பிரிக்குது நறையா விஷ்யங்கள நம்ம மிஸ் பண்ற மாரி ஆயிடு தொலைக்கிற மாதிரி ஆயிடு வீட்டாளுங்க கி ப்பல்ல இந்த காலத் த்துல உள்ள கொழந்தைங்கல்லா எப்டி இருக்காங்கன்னா தொலைபேசி கைல கெடச்சா போது அ சாப்பிடும் போது தொலைபேசி கேக்குறாங்க தூங்க வெக்கிறதுக்கு தொலைபேசி கேக்குறாங்க இந்த பழக்கத்த கொஞ்ச கொஞ்சமா நம்ம குறைக்கிறது நல்லது
கண்டிப்பா கண்டிப்பாப்பா
இதனால அவுங்க அறிவும் பாதிக்கப்படுது அவுங்களுடைய கண் பார்வை குறைவதூ ஏற்படுது அதுக்கு பதில்லா இந்த விழிப்புணர்வுன்றது முக்கியமா பெற்றோர்களுக்கு வரணு
கண்டிப்பாப்பா
அவுங்க அ குடுக்கறதுனால தான அந்த தொலைபேசி அந்த பிள்ளைங்ளுக்கு வருது
கண்டிப்பாப்பா
இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கப்பா
கண்டிப்பாப்பா அருமையான கருத்த வந்து பகிர்ந்துகிட்டீங்க அது கண்டிப்பா வந்து தொலைபேசின்றது குழந்தைகள் மத்தியில வந்து பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு மு முன்னாடில்லா பாத் த்தீங்கன்னா வயதானவர்கள் தா கண்ணாடி போடுவாங்க அறுவது வயசு எழுவது வயசு தாலுன தாண்டுன முதியவர்கள்ல்லா அ க கண் கண்ணாடிய வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சூழ்நிலையப் பாத்தீங்கன்னா அப்பிடி தலைகீழா மாறிட்டிருக்கு ஏன்னா வந்து கொழந்தைங்கள பாத்தீங்க ன்னா சிறு வயதிலேயே பயன்படுத்துறாங்க அந்த கண்ணாடி அப்படின்னால என்னான்னே தெரியாத கொழந்தைகளுக்கு வந்து நமக்கு அந்த கண்ணாடிய பயன்படுத்துக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து பழக்கப்படுத்திட்ருக்கோ பாத்தீங்கன்னா எல் கே ஜி படிக்கிற பசங்க யூ கே ஜி படிக்கிற பசங்கல்லா போட்டுட் டிருக்காங்க சின்ன வயசுலயே பாக்கறதுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாவு இருக்கு நமக் அதனால அது அதெல்லா மூல காரணம் பாத்தீங்கன்னாலே இந்த தொலைபேசி இதான் முக்கிய காரணம் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியே பாத் ர்த்தீங்கன்னா இப்போ படிப்பு படிப்பும் வந்து அடுத்த அடுத்த அடி எடுத்து வச்சு வக்குது முன்னேற்றம் அடையுதுன்னு சொல்றோம் நம்ம அந்த இது அது பாத்தீங்கன்னாலே மொபைல் மொபைல் மூலமாவே அந்த கைப்பேசி மூலமாவே நம்ம கல்வி கற் கற்கிற அளவுக்கு வந்து து நம்ம
இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ம்
அத வந்து நம்ம வந்து தடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அதான் முடிஞ்ச அளவு வந்து நம்ம வந்து மொபைல் என்ன சொல்லுது கைபேசி மூலமாகவே வந்து நம்ம வந்து பயன்படுத்தினாலும் அது வந்து முழுக்க முழுக்க ஃபுல்லாக முழுமையாக அந்த அதுலயே வந்து சிந்தனை போகாம அதக் கொஞ்சம் கொறைச்சிக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணிட்டு அவங்கள வந்து உடற்பயிற்சி அந்த வெளி உலகத்தில வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை வந்து அஹ் பழக்கப்படுத்தணும் நம்ம வந்து பிள்ளைகள் கூட சேர்ந்து வந்து மணல்ல இப்போ பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து அப்போ கைபேசி இதெல்லாம் கெடையாது ஃபுல்லா முணு முழுக்க முழுமையாகவே வந்து பள்ளிகள் வந்து பார்த்தீன்னா கா வகுப்பறைய விட்டு வெளியில பெரிய ஆலமரோ இருக்கும் அதுக்கு கீழே உக்காந்து சொல்லிக் குடுப்பாங்க ஏன்னா நீங்களும் பாத்துருப்பீங்க இல்லையா
பாத்துருக்கேம்ப்பா
ஆமாங்கப்பா அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இயற்கையாவே அவங்களுக்கு வந்து அந்த காற்ற வந்து சுவாசிப்பாங்க நம்ம வந்து அஹ் உடற்பயிற்சி வகுப்பு இருக்கும் ஏல்லாம் ஆனைய அனைத்து பள்ளி மாணவர்களும் சேர்ந்து அந்த மணல்ல வெளையாடுவாங்க சில வெளையாட்டு பாத்தி ஆமாம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க நொண்டி விளையாடுவாங்க இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுதுனால அவங்களுக்கு வந்து தொடர் உடல் நோய்கள் வந்து குறைப்பு குறைவாவே இருக்கும் உடம்பு எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும் கண் பார்வை நல்ல நல்ல நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு நம்ம அந்த காலத்துல எல்லாம் இப்ப இந்த காலத்துல அத வான் வந்து ரொம்ப தவிர்த்துட்டு முழுமையா வந்து இந்த கைபேசியிலயே வந்து அவங்களோட நேரத்த ச செலவு செய்யறதுனால் உடற்பயிற்சி வந்து மிகவும் கம்மியாவே கிடைக்குது குழந்தைகளுக்கு
சரியஸ் சொன்னிங்க
நிறைய நோய்கள் நோய்கள் எதிர்ப்பு சக்தி கம்மியாவது நிறைய நோய்கள் வந்து சீக்க சக்கிரமா வந்து வந்து குழந்தைங்க வந்து அச்சுறுத்த வகையில அமையுது அதனால நம்ம முடிஞ்ச அளவு அந்த மொபைல்க்கு பயன்பாட்ட கம்மி பண்ணிட்டு உட ட உடற்பயிற்சிய வந்து அதிகமா ஆக்கணு குழந்தைங்களுக்கு
சரியா சொன்னீங்கப்பா
சொல்ல வரீங்கப்பா உங்க கருத்து
நீங்க சொன்னது முற்றிலு சரிதாங்கப்பா ஏன்னா நானுமே இந்த கா சமீப காலமா பாத்துக்கிட்டுதா இருக்கே அதிகாலை எழுந்து படிக்கக்கூடிய பிள்ளைள பாக்கவே முடியுறது இல்ல எல்லாமே வந்துட்டு ஆஹ் கைபேசி வந்ததுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு க்கு ரொம்ப சுலபமா கெடச்சிருதுன்றதுனால அவங்க தாமதமா படிக்கிறாங்க அதுமே அது ரொம்ப தப்பு கா அதிகாலை எழுந்து படிக்கிறது அப்டின்றது ரொம்ப நல்ல வெ விஷய வெளிகாற்ற சுவாசிச்சு அதிகாலை எழுந்து படிக்கிறது இப்போ அவங்களுக்கு வந்துட்டு மனப்பாட சக்தி அதிக அதிகரிக்கு கைபேசி பயன்படுத்தி படிக்கிறதுன்றது அவங்களுக்கு கண் பாதிப்பு தா அதிகமாகு இது ஆஹ் மாணவர்களுக்குனு மட்டு இல்ல ஆசிரியர்களுமே இத வந்துட்டு அவங்க எடுத்து உரைக்கனு கைபேசி மூலியமா படிக்க சொல்லி ஆ வழிவகுக்கு குடுக்குறதே அவங்கதானே அதனால அவங்க முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கையில ஆஹ் வீட்டு பாட குடுத்து எழுத வச்சு அந்த மாரி படிக்க சொல்றதுன்றது ரொம்ப நல்லது நீங்க என்ன சொல்றீங்ப்பா
சொன்னோ இந்த நூலகத்தோட பயன்பாடு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்டின்ட்டு அதனால வந்து நம்ம பிள்ளைகள வந்து நம்ம நூலகத்துக்கு வந்து நம்ம அழைத்து செல்லணு அது வந்து ரொம்ப மிக அஹ் நல்ல ஒரு விஷய ஏனா உக்காந்து படிக்கிறது மூலமா அவங்க மூளை வளர்ச்சி வந்து அதிகமாகு பிளஸ் அது இல்லாம ஞாபக வளர்ச்சி அதிகமா இருக்கு நம்ம வந்து இதன் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து தேர்வுக்கு வந்து தேர்வுகளுக்கு வந்து அவுங்க ஆயத்தமாக இருக்கு போது அவங்களுக்கு வந்து ம மிகவு அது வந்து ஒரு உதவியாக அமையு இந்த பள்ளி பள்ளிப்பருவத்ல அவங்க வந்து தேர்வு அணுகும் போது எந்த ஒரு தயக்கமு இல்லாம பயமுஇல்லாம வந்து தேர்வுல வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்லா பெறலா இது தவிர பள்ளி பருவத்த முடிச்சு கல்லூரி முடிச்சு அவங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போது ஒரு பொது தேர்வுக்கு ஆ அவங்க ஆயத்து ஆகமோது தா அதுக்கு வந்து அந்த நூலகங்கள்லா வந்து ஆ மிகவு வந்து அவுங்குளுக்கு வந்து உதவிகரமா இருக்கோ அதனால வந்து நூலக பயன்பாட்ட வந்து நம்ம அதிகப்படுத்தணு மா அடுத்த சந்ததிகள்
சரியா சொன்னீங்கப்பா சரியா சொன்னீங்கப்பா சரியா சொன்னீங்கப்பா வே நம்ம கலந்துரையாடல நெறய விஷய எனக்கு தெரியாதத உங்களுக்கு பகிர்ந்துகிட்டே உங்களுக்கு தெரியாதத எனக்கு பகிர்ந்துகிட்டுகீங்க இது ரொம்ப பயனுள்ளதா அமையும்ப்பா
கண்டிப்பா கண்டிப்பாப்பா உரையாடனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிப்பா சந்தோஷோ நன்றி மற்ற வேற ஒரு தொடர்புல நம்ம கண்டிப்பா உரையாடலா நன்றிப்பா
நன்றிங்கப்பா
நன்றி நன்றிப்பா